ஹலோ கேக்குதா
ஆ அ கேக்குது
ஹலோ அ கேக்குது என்னா பண்றீங்க
ம்
ஹலோ அ என்ன பண்றீங்க
நா டி வி பாத்துட்டுருக்கேங்க
அ ஹான் நானு டி வி தா பாத்துட்டுருக்கே காஃபில்லா குடிச்சாச்சா
ஆ குடிச்சாச்சு
வொர்கலா எப்பிடி போயிட்டுருக்கு
உங்களுக்கு
ஆ எனக்கும் ஓகே தான் ஆனா காலையில லாகின் பண் டைம் வந்தாத ரொம்ப கஷ்டம் முமாக்கு
ஆ ஆ
ம் லாகின் பண்ற டைம் குள்ள வீட்ல எல்ல வேலையு பாத்துட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுமா அதனால கஷ் ட்டமா இருக்கு
ஓகே ஓகே ஓகே
ம் உங்களுக்கு ஒர்க் எப்டி போயட்டு இருக்கு
ஆ ஓகே பரவாயில
ம் ஓகே ஓகே குழந்தைய வச் சு பண்றதுக்குெல்லாம் ஈஸியா இருக்கா
ஆ ஓகேதான் ஓகே தான்
ம் ஓகே ஓகே நடுவுல மீட்டிங் எல்லாம் வச்ச்டாதான் கஷ்டமா இருக்கே எனக்கு பாக்குறதுக்கே குழ குழந்த வந்து கச்ச பண்றான் நடுவுல
ஆ எனக்கு எந்த பிரச்சனையு இல்ல
ஓகே ஓகே
மாமியா இருக்கறதால எனக் கு எந்த பிரச்சனைையும் இல
ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நம்ம வீட்ல இருந்து வேலை பாக்குறது எனலும் கஷ்டமா இருக்கு சில நேரத்துல மட்டும் இதுதான் ஆஃபிஸ் போணும்னா நம்ம கிளம்பி வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சுட்டு போனும் வீட்லனா அப்ப போயும் பாத்துக்கலாம் ஓகே தான் இருந்தாலும் இதுலயும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கு
ஆமா ஒர்க் ஃபிரம் ஹோம்ல டென்ஷன் இல்ல நேரம் சேவ் ஆகும்ல
ஆமா ஆமா கண்டிப்பா டைம் சேவ் ஆயிடுந்தா எங்கன மக்கம் ஆபீஸ் இரு ந கெளம்பி போறதுக்கே அதுக்கு ஒரு டைம் எடுக்குல நீங்க சொன்ன மாரி
ஆமா
ம்
ஆனா வீட்ல கான்சன்ட்ரேஷன் கொறைதா
ஆ அப்போ வீட்ல கொஞ்ச கொழந்தைங்லா பாத்துக்க முடில வேல வேலன்னு ஃபுல் டைம் அதுலியே உக்கார மாரிருக்கு அதா நெக்ஸ்ட் மந்த்லருந்து வேலய விட்ரலாமானு பாக்ற
ஓ
கொழந்தைங்லா ஸ்கூல் சேத்துட்டு அதுக்கப்றமா ஒர்க் பாக்கலா அப்டினு
அ அ அ
உங்ள நம்பி
எனக்கு நைன் டூ ஃபை
நைன் டூ ஃபை பரவாலியே எனக்கு டென்லேருந்து அ டென் ஓ க்ளாக்லேந்து சவன் ஓ க்ளாக் வரைக்கு சொல்றாங்ளா ஈவ்னிங் டைமானா கஷ்டமாருக்கு கொழந்தைங்ல வஷ்ட்டு ஒர்க் பாக்றது ஈவ்னிங் டைம்ல மானிங் உங் கூட ப்ரேக் ஃபாஸ்ட் குடுத் திருப் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்லா ஈவ்னிங் டைமானா கஷ்டமாருக்கு ரொம்ப
ஒ ஒ
க்ஓகே மத்தியான என்னா லன்ச்சி
எங்க வீட்ல மட்டன் ஆமா
ஓகே ஓகே வீக் எண்ஸ் எதும் ப்ளேன் இருக் க மூவி இந்மேரி போறதுக்கு
இல்ல இல்ல நாங்க இப்பதா டூர் போனோ அதனால இப்ப
அ ஹா அங்க க்ளைமேட்லா எப்டிருந்ச்சு சி
நல்லாருந்துச்சுப்பா நல்லா சில்லுன்றுந்துது நம்பூர்லதா ஹீட் அதிகமாருக்கு
அ அ அ ஓகே ஓகே ஆமா இங்க ரொம்ப அதி திகமாருக்கு அது இல்லாம மழ பேஞ்சிதுனா ரொம்ப ஹீட் அதிகமாக்கிருது ஒடம்புல
ஆமா
ம் அதுக்கு வெயிலே பரவால்லன்க் இப்ப மழ வெயில் மழ வெயில் மாறி த்துக்கு வெயில் மட்டுமே இருந்தா ஓகேன்ருக்கு அங்க உங் ஊர்லலா அங்க மழ பேஞ்சிதா
இல்ல எங்யுமே நல்ல வெயில் தா
ம் ம் ம் ஓகே ஆனா மழை வெயிலு மிளகா வத்தல் இது மாரிலா காய வச்சு எடுத்து வச்சுக்லால்ல அதுப்பதா வெயில் யூஸ் ஆவு நனக்கிற
ஆமா தம்பி ஸ்கூல்க் அணுப் பிட்டு ஆஃபிஸ் போவிங்ளா இல்ல ஒர்க் ஃப்ரம் ஒங்கன
ஓக் ஃப்ரம் ஹொம் தா ப்ரஃபர் தொன்ணுவே ஏனா இங்கில ஒன்ஸ் வீட்டுக்கு வரது வீட்ல ஆஃபஸ்னா டைம் வேரி ஆகும சரியா வராது அவ்ங்க வீட் டுக் வரம்மோது நம் வீட்ல நல்ல இருக்குணு கண்டிப்பா
ஆமா ஆமா
ஆஹோம் தான் பிரிஃபர் பண்ணலான் தஸ்
ம் ம் சரி சரி
உங்க ஆபீஸ்லய கூட ஏதாச்சும் ஓப்பன்ங் இருந்துச்சுன்னா சொல்லுங்க
ஆ சரி சரி
ங்க
ஆஹ
உ
அ சரி
பவர் கட் எல்லாம் இல்லாம இருக்கா உங்க ஏரியால இப்ப சம்மர் வந்ததுல நீங்க ரொம்ப பவர் கட்டா இருக்கு
அதுவுல்ல
ம் என்
ம் ஆ
ம் நீங்க ட்ரிப்பு போனப்ப எந்தெந்த பிளேஸ்லாம் பா
நாங்க வால்பாறை போனோம்
ஓ ஓகே ஓகே அ கிளைமேட் எப்டி இருந்துச்சு ம் ஃபால்ஸ் லாம்
ம் ஆமா அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் எல்லாம் போனோம் நல்லா இருந்துச்சு
ரூம் ஸ்டே எல்லாமே தா கம்ஃபர்டபிளா இருந்
ஆ ஆமா நல்லா இருந்தது நல்லா ரீ ரீசனபிளான அ ப்ரைஸ்லா இருந்துச்சு
நம்ம எங்கயாச்சும் போறோனா ஸ்டே பண்ற எடம்தான் ரொம்ப முக்கியம் நம்ம தோர் டைம் டிரிப்பு உ செக்கப் போறவைக்கும்
ஆமா நல்ல பட்ஜட்ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தது நாங்க போனது
ம் ம்
அந்த கிளைமேட்டுக்கு நம்பயிர்க் த நம்பூர்
உம் உம் ஓகே ஓகே
கார்டனிங் எல்லா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டா ம் உங்களுக்கு வீடுக்கு பக்கத்துல என்னன்ன பிளான்ட்ஸ்லா ச்சிருக்கு
எங்க வீட்டுல ரோஸ் செடி இருக்கு நறைய சில்லி இந்த மாரி நறைய சின்ன சின்ன பிளான்ட்
ஆ உங்க வீட்ட பாத்த வெஜிடபிள்ஸ் எடுத்துப்பீங்க உம் இங்க நாங்க ரென்டட் ஹோம்ல இருக்கோ அதனால நா அலோ பண்ண மாட்றாங்க எதுமே நம்ம டெரஸ்ல ஒரு ரோஸ் செடி வ ச்சா கூடோ இங்க வைக்காதீங்கு சா தர வீணா போயிடு அப்படி சொல்றாங்க
உம் ஓன் ஹவுசா இருந்தா இல்லாமே வச்சுக்கலா
ஆ ஆமா ஆமா சுவல நம்ம ஆ நம்ம வீட்டுல ஒரு செடி வ ச்சு ஒரு சின்ன காய வந்து சமைச்சு சாப்பிட்டா கூட நமக்கு அவ்வளோ ஒரு சாட்டிேக்ஷன இருக்கு
ஆமா
உம் ம் ம்
என்ன வேற ஏதாச்சும் பிளான்ட்ஸ்ல்லா வைக்கிறமாரி ஐடியா இருக்கா உங்களுக்கு
உம் நறைய வைக்கணும் ஆனா ஸ்பேஸ் தா பத்தல எங்களுக்கு
உம் உம் உம் நீங்க உங்க ஹோம் னா மாடில கூட டெரஸ் கடன் மாரிலா
ஆமா அதுக்குதா இப்ப ஹா அதுக்குதா இப்ப பிளான் பண்ணிட்டு இருக் கோ நறைய டூல்ஸ் எல்லா வாங்கனு அதுக்கு
ம் ம் ஓகே ஓகே ஆக்ஸ்வலி நாங்க வில்லேஜ் ஒர்க் க்காக தா இங்க இருக்கோ வில்லேஜ்ல போனா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்கள அவ்ளோ நல்லா இருக்கூ சிட்டி லைப்ல தா ஒரு செடியு வை க்க முடில உங்க வில்லேஜ்ல அவ்ளோ நல்லா இருக்கூ ஆனா என்ன அங்க பவர் கட் இஸ்சு இருக்கு ஒரு மண்நேரம் கரண்ட் இருக்
ம் ம் ம் ம்
அதா சொல்லிட்ட போனாலு நமக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு ம்
இதில எல்லாமே நமக்கு க்ளீனா ஒடனுக்கு ஒடனே கெடைக்கு இங்க அந்த அளவுக்கு இருக்காது
ஒரு ஒரு எடத்துக்கு ஏத்த மாரி எது எங்க கெடைக்குதோ அத அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்க வேண்டியதோனு இருக்க வேண்டியதா இருக்கு ம் நீங்க டெய்லரிங்ல்லா பண்ணுவீங்களா ம் ம் ஓகே ஓகே இந்த சுடி ப்ளவுஸ் பரவாயில்ல இங்கெல்லா ஒரு ப்ளவுஸ் தைக்கறதுக்கு பைவ் ஹண்ட்ரட் வாங்குறாங்க அடுத்தது எதாச்சு வெக்கேஷன் வந்துச்சுன்னா டைல டைலரிங் கிளாஸ் தா போலான்னு இருக்க நானு
ஆ ஆ ம் நா கத்துக்கிட்ட நல்லா நா ஸ்டிச் பண்ணிட்டு இருக்க நானே
ஓஹோ பரவால்ல எனக்கு தெரியாதல்லா ஒரு ப்ளவுஸ்சு சாரி கூட வாங்கிற்லா போல ப்ளவுஸ் தைக்றத்துக்கு அவளோ காசு வாங்கிட்டு இருக்காங்க
ஆமா
ம் அதுல டிசைன் வைக்கரதுக்கு இன்னு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா காசு போயிட்டே இருக்குது.
ஆமா ஃபைவ் ஹண்ட்ரட்டுக்கு மேல இருந்தா தா ஒரு சின்ன டிசைன் வெக்கலா
ஆ ஒரு ஜஸ்ட்டு ஒரே ஒரு அந்த பைப்பிங் மாரி வெக்க சொன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா டுவண்ட்டி சாரீ ஓரோ அடிச்சு குடுக்கவே எக்ஸ்ட்ரா ஃபிப்டி ஒருவனுக்கு அப்புடியே ஒரு காடு மார் வெச்சு அப்டியே ஆட் பண்ணிட்டே போறாங்க
ஆமா
ம்
சீக்கிரோ கத்துக்கோங்க
ஆரி வொர்க்கு இதெல்லா தெரியுமா
இல்ல அது இனிமேதா போய் கத்துக்கணோ
ம் டெய்லரிங் தெர்ந்து க்ளாஸ் போனீங்களா நீங்களே யூடியூப் இது மாரி ஆச்
இல்லல்லே கிளாஸ் போய் தா கத்துக்கிட்டே
ம் ம் ஒகே ஆனா இப்பெல்லா நறையா ஆன்லைன் கிளாஸஸே இருக் ஆது ஒர்க் அவுட் ஆவுமா என்னன்றதுதா தெரியுல
ஹா ஹா ஹா நீங்க கத்துக்கிட்டு பாத்தீங்னாதா ஒர்க் இப்ப பண்லா இல்லனாலா அது அந்த அளவுக்கு ப்ராப்பரா வராது
ஓகே ஓகே அதா டைம் கெடைக்குபோது கண்டிப்பா டைரக்ட் கிளாஸ் தா போணோ நீங்க சொல்ற மாரி மேபி அவுங்க எத மாரி கிளாத்து மடிக்கிறாங்கன்றதே நமக்கு புரியாதுல்ல
ஆ ஆமா
ம்
நேரா சென்ட்று போய் கத்துக்கிட்டீங்ன்னா நல்லா கிளியராவே புரியு
ஆ ஓகே ஓகே ட்ரை பண்ணி பாப்போ ம் ஏ நார்மல் பிளவுஸ்ஸு லைனிங் பிளவுஸ் எல்லாமே தப்பீங்க
ஆ எல்லாமே தப்போ வெளில ஸ்டிச் பண்ல எனக்கு மட்டு ஸ்டிச்
ஆ ஓகே ஓகே சரி கொழந்த எழுந்து பரவால்லங்க இன்னொரு நாள் கால் பண்றே
ஆ சரி ஆ பாய்